வணக்கம்
அப்பலா பேசும்போது வேல இருக்குன் கட் டாயிருச்சுங்க கட் பண்ணிட்டே வேல இருக்குதுன் சொல்லிதா கட் பண்ணிட்டேங்க முருங்கக்கீர பத்தி பேசிட்டுருந்தோல்லையா அத பத்தி கொஞ்சோ சொல்றீங்ளா அத எப்டியாவது வித்தியாசமா சமச்சு கொழந்தைங்களுக்கு குடுக்குற மாரி ஏதாவ்து ஒரு ஐடியா சொல்றீங்ளா
ஆ சொல்றே
ஆ சொல்லுங்க
இப்ப அந்த முருங்க கீர வந்து சூப்பா வச் சூப்பா கூட வச்சு குடுக்கலா சின்ன பிள்ளைங்களுக்குலா இப்ப பல்லு முளைக்காத பிள்ளைங்கல்லா இருக்காங்கல்ல ஒரு ஒரு வயசுக் ஸ்கூல்லல்லா ஒரு ரெண்டு பள்ளு தா இருக்கு அவுங்ளால மெண்டு சாப்ட முடியாதுல்ல ஆனாலு அந்த பிள்ளைங்ளுக்கு வந்து அமுருங்கக்கீரையோட சத்து போகணு ஏன்னா அதுலதா விட்டமின்ஸ்லா நெறைய இருக்கு அயன் சத்துல்லா நெறைய இருக்கு டக்கு டக்குனு சத்து நறைய இருக்குற மாரி இருந்தாதன சின்ன பிள்ளைங்களுக்கு சீக்கிர ஒடம்பு சரியில்லாம போகாத மாரி இருக்கு
ஆமாங்க
எப்டியு அவ்ங்க வந்து தாய்ப்பால் தா கிடுப்பாங்க அதுல இருக்க சத்த விட இதுல கொஞ்சோ சத்து அதிக்மாதா இருக்கு இதுல விட்டமின் கால்சியம் அ அயனு எல்லாமே இருக்கு அப்ப இத வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு சூப் மாரி வச்சு
சரிங்க சூப் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா இவங்க குடிப்பாங்கன்னு தெரியல ஆனா நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டா பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக
லைட்டா உப்பு கொஞ்சம் அ அதிகமாக போட்டு தண்ணியா கொடுத்தா எப்படியும் துப்பிருவாங்க ஆஹ் எப்படியும் வெள்ளை சாதம் எல்லாம் குடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஆறு வயசுக்கு மேல ஆறு மாசத்துக்கு மேல அப்ப வந்து வெறும் வெள்ள சாப்பாட்டுல இந்த சூப் மட்டும் நல்ல அந்த கீரை வெங்காயம் அத அந்த சோம்பு ஜீரகம் அதெல்லாம் போடுறோம்ல அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த சாப்பாட்டுல அந்த தண்ணி மட்டும் ஊத்தி பெனஞ்சி கொஞ் கொஞ்சுமா நெய் ஊத்தி ஆ பெனஞ்சு குடுத். கொடுத்தோனா டக்கு டக்குன்னு சாப்ட்ருவாங்க கொஞ்சம் டேஸ்ட்டாவு இருக்கும் இங்க அந்த கசப்பு தெரியாது. அந்த சின்ன வெங்காயம் சோம்பு மெளகு ஜீரகலாம் போடும்போ. து கசப்பு தெரியாது.
கரெக்டுங்க நீங்க சொன்னது கரெக்ட்டு தான் கண்டிப்பா இந்த மாரி குடுத்தா நெய் எங் கொழந்தைங்களுக்கு ரொம்ப புடிக்கும். கண்டிப்பா நெய் இருந்தா சாப்ட்டுக்வாங்க. நீங்க சொன்ன மாரி நா ட்ரைப்பண்ணி பாக். குறங்க
ஆ இப்ப அதுவுமே குடிக் புடிக்கில துப்பறாங்க அப்டினு வச்சுக்கோங்ள அந்த முரங்கப் அ முரங்க காய் இருக்குல்ல முருங்ககாய் இதுல போட்டா அப்டினா அதில வந்து அந்த அந்த சத இருக்குல்ல வெல்ல கலர் சத எல்லா அவ இனிப்பாதாருக்கு அந்த இனிப்பு அந்த முருங்காய் சேத்து அந்தப் அந்த சதய மட்டு வேக வெச்சு அந்த மேல இருக்க அந்த குச்சி குச்சா இருக்கற்தல்லா எடுத்துட்டு அந்த சதய மட்டு நம்ப கைலே வலிச்செடுத்து அந்த சாப்பாட்ல போட்டு கூட பெனஞ்சுக்குட குடுக்லா அது கொஞ்ச இனிப்பாருக்கு டக்கு டகுன்கூட வாய்ல போட்டு சாப்ட்ருவாங்க.
ஆமாங்க நீங்க சொல்றது கரக்டா அந்த நார் பகுதியலா வந்தா உங்ளுக்கு வாய்க்குல்ல போகாது அதனால அவ்ங்க ஈஸ்யா ட்ருவாங்க இது சூப்பர் ஐடியாவா இருக்குதுங்க கண்டிப். ப கொழந்தைங்ளுக்கு செஞ்சு குடுத்திட்டு அவங்க எப்டி ரியாக்ட் பண்றாங்கனு நான் உங்க கிட்ட அடுத்த கால் பேசும்போது கண்டிப்பா சொல்றங்க.
ஆஹ்ன் ச்சரிங்க இ இது இந்த முரு முருங்க கீரைல முருங்க கீர மட்டுல்ல முருங்கக்கீரை முருங்க காயி முருங்கப்பூவு இது மூண்லயுமே நல்லா சத்தாதாருக்கும் முருங்கப்பூ கூட இந்த இதே மாரி சூப் வச்சி குடிச்சிக்லாம்.
முருங்கப்பூள வட செய்லாங்களாங்க. ட்ரைப்பண்ணி பாத்திருக்றிங்ளா.
ஆஹ்ன் இந்த வாழப்பூல எப்டி வாழ வட செய்யறமோ அந்த முருங்கப்பூலயு செய்யலன்னு சொல்றாங்க ஆனா அது எப்டி செய்யிறதுன்னு தெரியல இதே அந்த வாழப்பூக் பதிலா, முருங்கப்பூவே போட்ணுமா என்னன்னு தெரில நீங் செஞ்சிர்க்கிங்ளா.
நா இது வரிக்கும் செஞ்சதில்லைங்க இன். னக்கு தா செய்லான்ட்ருக்க வேன் செரி செஞ்சு ட்ரைப் நீங்கதா இப்ப ஐடியா குடுத்ருக்கீங்கல்ல. முருங்கயில எதாவது செஞ்சு பாருங்கன் சொல்லிட்டு. கண்டிப்பா ஏதோன்னு ட்ரைப் பண்ணி பாத்திட்டு நான் உங்ககிட்ட சொல்றன் எப்டி வந்திருக்ன் சொல்லி நீங்க சொன்ன மாரியே முருங்க சூப் வச்சி. த்தே. நா புதுசா வட இந்த முருங்கப். பூல வட செஞ்சிட். ட்ரை பண்ணிட்டு நல்லா வந்தா கண்டிப்பா உங்களுக்கு அத எப். ப்டி செய்ய செய்றதுன் நா சொல்லித்தரங்கே.
ஆஹ்ன் செரி செரி இது இன்னும் ஒரு ஆறு வயசு மேல இது மாரி இருந்தாங்க ஸ்நாக் எதாவது குடுக்ணும் சாய்ந்தரத்துக்கா அப்டினா அந்த முருங்க எலய மட்டு நல்லா கொளுந்தா எலசார்க்க அந்த எலய மட்டு பி. சி முத்தன இலன்னா நல்லா இருக்காது இலசா இருக்கன் இலையா பாத் த பிச்சு முருங்க மரம் இருந்ததுன்னா இலசா பாத்து பிச்சுக்கலா சப்போஸ் இங்க டவுன் சைட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்ச முத்தன இல மாரி தான் கிடைக்கு லைட்டதான் இல சார் இருக்கற மாரி கிடைக்கும் மரம் இருந்துச்சுன்னா இலசா இருக்கிற இலைய பாத்து பிச்சு அந்த ராகி அட சுட்ல்லாம் அந்த ராகி மா அப்புற வெங்காயம் பச்ச மொளகா கொஞ்சமா ஜீரகம் போட்டு மிளக வந்து நல்லா தட்டி எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா ஆஹ் மிளகு தூள் இருந்தா மிளகு தூள் போட்டுக்கலாம் அப்புறமேட்டு அந்த முருங்கை கீரை நல்லா கழுவிட்டு அஹ் சும்மா ஒரு டைம் மட்டு எண்ணெயில போட்டு
லைட்டா வதக்கிட்டு யூஸ்
ஆஹ் உம் அதோட அப்படியே பனஞ்சி போட்டுக்கலாம் இல்ல காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா குண்டு வெல்லம் சேர்த்து பனஞ்சி அடை மாரி போட்டு சாப்பிட்டுக்கலாம்
கரெக்டுங்க நீங்க சொல்ற மாரி பண்ணலாம் இப்படி பண்ணலாங்க நம்ம பூரி சுடும் போது அஹ் நம்ம பாலக்கீரை ஒண்ணு மட் இந்தானா அரைச்சு மாவு கூட பினஞ்சு ந்து கிரீன் கலர் வரக்கு பண்றோம் இவங்க ச அதே மாரி நம்ம முருங்கு கீரைய கொஞ்சோ எண்ணெயில வணக்கி மிக்சியில போட்டு நல்லா அடிச்சுட்டுங்க அதையு கூட கொழந்தைங்களுக்கு இது பால பூரிதா அப்டின்னு சொல்லி குடுத்துட்டோம்னா ஆ கொஞ்சம் சாப்ட்டு பழகி என்னாப்பா அதுவும் பாலக்கு பாலக் மரிதா அப்படின்னு நெனைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இதையும் ட்ரை பண்ணி பாக்கலாம்
ட்ரை பண்ணி பாக்குறே இப்பதா எனக்கே தோணுது அரைச்சு குடுக்கலாம் அப்டின்னு
ஆமாங்க கண்டிப்பா அரைச்சு குடுக்கலா அதுக்கப்பற வந்து முருங்க க்கீரை சாப்ட்டா நல்லா ரத்த ஊருனு சொல்றாங்க ஆ ஓரளவுக்கு உண்மைன்னுதா நெனைக் க்கிறே ஆனா எந்த அளவுக்குன்னு தெரில
இது வந்து ஊரும் ஏன்னா அயன் சத்துல்லாம் இருக்கு கால்சியம்லா இருக்குல்ல ரத்தம் எல்லாம் நல்லாவே ஊரும் ரத் ரத்தம் வந்து எந்த கீர சாப்பிட்டாலுமே கீர வந்து நம்ம உடம்பையே கிளீன் பண்ணி விட்டும் அது க்தா அதுல இருக்க பெனிஃபிட்டே
சொல்றது கரெக்டு தா கண்டிப் ப்பா வந்து வாரத்துல ரெண்டு நாளாவது கொழந்தைங்களுக்கு கீரக் கொஞ்சமாவது குடுக்குணு இப்ப வந்து ஒரு நாள் தா சாப்பிட்றுக்காங்க இனிமேல் வந்து ரெண்டு ரெண்டு தடவை சாப்பிட வைக்கிறங்க
அது பொரியலோ கொழம்போ இல்ல இது மாரி ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சு குடுக்குறோமோ ஏதோ ஒண்ணு அது மாரி செஞ்சு குடுத்தணு
கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பா நா ட்ரைப் பண்றே
ஆ முருங் கீரையில பொரியல் கூட செய்லா
பொரியல் செய்லாங்க ஆனா வந்து பொரியல் வந்து செஞ்சா அது எப்பவுமே செய்யறதுதானே அப்டின்ட்டு கொழந்தைங்க என்ன பண்றது ஓ அம்மாவா கீர பொரியல் செஞ்சிருக்கறாங்க இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சாப்பாடு புடிக்கா சாப்பாடு செஞ்சுட்டாங்கன்னு அவங்களா முடிவு பண்ணிக்கிறாங்க இது மாரி டிஃரெண்ட் டிஃரெண்ட்ட பண்ணி கொடுத்தாதா ஏதாவது கொஞ்சமாவ பண்ணி பாக்கலா அப்டிங்கிற ஒரு ஐடியாவே வருதுங்க அவுங்களுக்கு
இப்போ நீங்க சொன்னீங்கள்லா அரைச்சி பூரில ஊத்தலா அப்டி சொல்லி இப்பதா ஒன்னு தோணுது இந்த சூப்புக்மே நம்ம செய்றோல்ல எப்டியு அந்த முருங்க கீர சின்ன வெங்காயோ மெளகு ஜீர ப்போ இதெல்லா போட்டுதான நம்ப கொதிக்க வெக்கிறோ அப்பா அத வந்து நம்ப நல்லா நைஸா அரைச்சிட்டோ அப்டின்னா
எல்லாமே உள்ள போயிரு
உம் நம்ப ம் வெல வேண்டான் சொல்லி வெளிய தூக்கி போட்றதெல்லா இப்ப நம்ப அதெல்லா அரைச்சி போட்டோ அப்டினா எல்லாமே நம்ம வைய்த்துக்குள்ள போயிடு
கண்டிப்பா கண்டிப்பாங் ஆமாங்க கண்டிப்பா ஆனா என்ன பண்ணு அப்டினா நம்ம வந்து இப்ப நார்மலா கொதிக்க வெ சூப் செய்றோன்னா நாம வந்து எவ்ளோ போட்டாலு தெகட்டாது ஆனா இந்த மாரி நம்ம மிக்சியில வந்து நெறையா அடிச்சு அத வந்து சுத்தமா பேஸ்ட் பண்ணி போட்றோல்லங்க அப்ப என்ன தெரியீங்ளா பண்ணணு குவான்டிட்டி அதாவது வந்து அளவ வந்து கம்மி பண்ணிக்கணு அளவ கம்மி பண்ணி கொஞ்சொ தண்ணி அதி திகமா சேத்துக்கணு அப்ப வந்து கொழந்தைங்க வந்து சா ற்று நம்ம நார்மலா வேக வெ க்கும் போது போட்ற அளவே போட்டம்னா என்ன ஆகுன்னா ஓவரா தெகட்ட ஆரம்பிச்சுரு சாப்ட மாட்டாங்க
ஆமாம்மா இப்போ தண்ணி வந்து ஒரு அ ஆறு ஸ்பூன் ஏழு ஸ்பூன் ஊத்துறோன்னா அ இந்த இந்த அரைச்சத வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ம ட்டுந்தா சேத்தனு
ஆம்மாங்க கரெக்ட்டு கசப்பு தெரியாது கொஞ்ச தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஏட் பண்ணி சேத்துக்க வேண்டிதா அப்றோ வந்து பாத்தீங்கன்னா அ முருங்ககீரை இருக்குல்லங்க அ இது நம்ம பெரியவங்க என்ன பண்லானா முருங்ககீரைய வந்து நெழல்ல காய வெச்சு வீட்டுக்குள்ளயே ஃபேன்கடிய காய வெச்சுக்லாங்க காய வெச்சு அதுக்கப்றோ மிக்சில நல்லா பவுட்ரா அடிச் டு சழிச்சு வெச்சுட்டு தண்ணி நல்லா சுடுதண்ணில கொதிக்க வெச்சு நாம்ளுமே டெய்லி கிரீன் டி குடிக்கிற மாரி குடிச்சிட்டு வந்தா ரொம்ப நல்லதுன் சொல்றாங்க நா இந்த ஒரு வாரமா பண்ணிட்ருக்கங்க நீங்ளு டிரை பண்ணி பாருங்க எதாவ்து டிஃப்ரண்ஸ் தெரிதான் பாருங்க
உம் ட்ரை பண்ணி பாக்றே இப்பதா ஒண்ணு ஞாபக வருது இந்த பொ இதுக் இதுல கூட பொரு என்னது பொடி செய்யலா இந்த க கல்லப்பருப்பு அ கருப்புளுந்து இது ரெண்டு நல்லா வறுத்து பூண்டு வரமொளகா மெளகு ஜீரகொ இதெல்லா நல்லா வரு து நீங்க சொன்ன மாரியே நல்லா காய வச்சு நழல்லே காய வச்சு வறுத்து
ஆமாங்க அப்ப பொடி பண்ணி கொஞ்சோ எண்ணெ ஊத் தி நம்ம அப்பப்ப சாப்டும்போது மிக்ஸ் பண்ணி சுடு சாப்பாட்டுலயு போட்டு பணஞ்சு சாப்பிட்லா அந்த பவுடர் வச்சு தோஸ் இட்லியூ சாப்டுக்கலா இட்லி பொடி மாரி யூஸ் பண்ணிக்லா கரெக்டா சொல்றீங்க அதியும்
ஆ ஆமாமா இட்லி பொடியில என்ன அவங்க வந்து இப்ப இதுல நம்ம முருங்கைக்கீர பொடி பண்ணி சேரத்துட்டோம்னா முருங்க கீர பொடி ஆயிடூ
சேரிங்க ஆமா இப்ப முருங்கக்கீர இட்லி ஆயிரூ இன்னொன்னு இதுவும் வந்து பாத்தம்னா அந்தளவுக்கு கசக்காது காஞ்சிட்டு கட்டி கொஞ்சோ கசப்பு தெரியாது அதுனால ச்சன இல்லைங்க கொழந்தைங்களூ சாப்டுக்குவாங்க இது நாம டெய்லியுமே எடுத்துக்லா கண்டிப்பா ஒடம்புக்கு ந
எதூமே சேத்துக் தேவல இப்ப கொழந்தைங்கனா எப்பயாச்சு ஒரு டைம் தா சாப்றாங்கன்னா வேணுன்னா முந்திரி அந்த பாதாம் அதெல்லா இருக்குல்ல அது கூட நல்லா வறுத்து போட்டு
கரெக்டுங்க இந்த முருங்க பொடி கூட அதெல்லா போட்டு கொஞ்சோ நெய் சேத்து ஊத்தி ஒரு லட்டு மாரி புடிச்சு குடுக்லாங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க நறைய டிப்ஸ் குடுத்து கீங்க முருங்கக்கீரைய வச்சு எப்டி யூஸ் பண்ணி கொழந்தைங்களுக் கொடுக்க வைக்கலான்ட்டுங்க பரவாலைங்க ட்ரை பண்றேங்க
ஆ ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க எப்டி இருக்குன்னு
ஆ கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு சொல்றங்க
செரி
அ செரிங்க ஆ செரிங்க